வணக்கம்
வணக்கம் அக்கா மாலை வணக்கம் ஹலோ
வணக்கம்
வணக்கம் கேக்குதுங்களா பேசுறது
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா பேசுறது
ஆ எனக்கு கேக்குது இப்போ
ஆ என்ன பண்றீங்க ஆ நல் நல்லாருக்கே நீ நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே எப்டி போயிட்டு இருக்கு இன்றைய நாள்
இன்றைய நாள் நல்லபடியா போயிட்ருக்கு
ஓக்கே எனக்கும் அப்டிதா எனக்கு இன்னைக்கி கொஞ்சோ அலைச்சலா போச்சு ஏன்னா கொஞ்சோ வெளில போற வேல இருந்துது போய்ட்டு வந்தனா அதா வெயில் வேறங்களா ப வெளில போயிட்டு வர்றதுக்குள்ள அப்பா ஒன்னு மு
சேரி சேரி சேரி சார் ஊர் உங்க ஊர் அந்த சைடெலா இன்னைக்கு ஒரே வெயிலுங்களா டுடே
ஆமா இங்க ரொம்ப வெயில் இந்த பக்கோ எதோ அப்புறோ ஈவினிங் என்னா மழ வர்ர மாரி இருக்கு க்குங்க ஆனா வரமாட்டேங்குது
ஆமாங்க எப்ப பாத்தாலு க்ளைமேட் அப்டி ஆஹ் எத பாத்தாலு காலநிலை அப்டிதா இருக்கு சொல்றது ஒண்ணு நடக்கறது ஒண்ணு அந்த மாரி எப்டி இருக்கு
ஆமா
ஆஹ் ஹா ஆனா எங்க ஊரு சைடு எங்க ஊ எங்க ஊரு சை டு வந்து இன்னைக்கு காலைல இருந்தே வந்துட்டு ஒரே மலை சாரல்தா பேஞ்சுட்டே இருக்கு
ஹா பரவாயில்ல
ஆ ஆமாங் கிளைமேட்டு வந்துட்டு ரொம்ப கொஞ்சோ அப்டியே மூ ரொம்ப வந்துட்டு மோசமாதா இருக்கு மழயு மழையூ தூருது அப்டியே ரொம்ப லைட்டா வெயிலு அடிக்குதுங்ளா ஒன்னு ஒன்னு நல்ல மழை பெய்ந் ஜிர்னு நா கூட பரவால அப்டியே தூரல் மாரி தூறிகிட்டே நமக்கு வெளிய எங்க்யு நம்ளால போக முடில ஒரு கம்ஃபர்டபுளாவே நம்மளால இருக்க முடிய மாட்டீக்கிது
ஆ ஆமா அது நல்ல மழ பேஞ்சுட்டா கூட ஒண்ணு தெரியாதுங்க அது விட்டு விட்டு வந்தா ஒரு மாரி அனலா இருக்கு அந்த காத்தே வந்து ரொம்ப சூடா வர்ர மாதிரி இர் த்க்கோ
ஆ இல்லிங்க நைட்ல எங்களுக்கு வந்து நேத்து நேற்று இரவுல இருந்தே வந்து த்து கொஞ்சோ வந்து ரொம்ப காத்து கொஞ்சோ குளிர்ச்சியான காத்தாதா அடிச்சிட்டு இருந்துச்சு இப்ப காலையில இருந்தே வந்து மழைதா மலை ஆனா மலைன்னா ரொம்ப மலைல்ல சும்மா லைட்டா சாரல் மலை மாரி பேஞ்சிட்டே இருந்துச்சு தொடர்ந்து பேஞ்சிட்டே இருந்துச்சு
அடி சாரி
இப்ப கொஞ்சோ வந்து நல்லா சில்லுன்னு காத்தடி இது
ஓகே அப்பனா என்ஜாய் பண்ணுங்க
என்ஜாய் என்னதா நம் எ என்னதா நம்ம என்ஜாய் பன நமக்கான ரொட்டீன் ஒர்க்கு நம்ம பண்ணிதானே ஆகணூ அதுல எந்த மாற்றமுமே வராது இல்ல இந்த மழ பேஞ்சாலுமே ஆஹ் இல்ல சகோதரி இந்த மழ பேஞ் தயாலுமே நம்ப வீட்ல இருக்கிறவங்க சூடா எதாவது கிடைக்குமா இந்த கிளைமேட்டுக்கு அப்டிம்பாங்க அந்த மலையிலதா நம்ம கம்முனு படுத்து நமக்கு தூங்குணுங்கிற நமக்கு எண்ணமே நமக்கு உருவாகு
ஆம்மா
இந்த மலைக்காத்துக்கு அவுங்களுக்கு அப்டியே சூடா காரசாரமா பஜ்ஜி போண்டா அந்த மாரி லச்சு வது நொறுக்கு தீனி சாப் வனு அவங்க ரொம்ப ஆசப்படுவாங்க
கண்டிப்பா அததா அவங்களு கு லீவ்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஆனா நம்ம வர்க்குக்கு வந்து லீவ் அப்டிங்கறதே கெடையாது
கண்டிப்பா நமக்கு வ அவுங்களுக்கு வந்துட்டு வாரத்துல்ல ஆற் திர் நாள் து வேல இருக்கும் சில சில நிறுவனத்துல அஞ்சு நாள் தான் வேல இருக்கும் பட் நமக்கு வந்துட்டு இருவத்தி நாலு இன்ட்டு செவனுங்கற மாரி ஒர்க்கு இருந்துகிட்டேருக்குது
கண்டிப்பா எப்போமு வேலதா இப்பமு சரி கொஞ்ச நேர்க்குல ரிலாக்ஸ் பண்ணலாம்ட்டு உக்காந்தேன் என்னவோ அந்த கிச்சனுக் போனா ச என்னடா இது எப்போமே வேல இருக்கு அப்படிங்கம திரும்போ வந்த ஒக்காந்துட்டேன்
ஆமாங்க நானும் அத சரி கொஞ்ச நேரோ ரிலாக்ஸ் பண்ணலா நம்ம கொஞ்ச நேரோ படுத்து தூங்கலாம் பாத்தோம்னா குட்டிஸ்க இருக்கற வீட்ல நம்ம நமக்கு தூக்குங்கிறதே கெடையாது போல ஆ யங் கொழந்த வேற கை கொழந்தைங்களா ஒன்ற வயிஸ் டுங்ளா அந்த கொழந்த இப்பதா மூன்றக் இருந்தாங்களா அவங்கள வந்து குளிப்பாட்டி அவங்களுக்கு நமக்கேதோ ஈவ்னிங் ஃபுட்டு குடுத்துட்டு அது இதுன் பண்றதுக்கே வந்துட்டு செரியாருக்கு டைம்மு
ஆம்மா அத கொஞ்ச கொழந்தைங்க வளந்துட்டா தெரியாது ஜின்ன பிள்ளைங்களதா ரொம்ப கஷ்டங்க
ட்டு கொஞ்சோ அமைதியா இருக்குங்ளா ஏ பைய சரியான வாழாருக்கு சமாளிக்கவே முல்ல இங்க இங்க போட மாட்டிகிறா அங்க போடவு மாட்டிகிறா ஒரு பாத்ரூம் போனா கூட வந்துட்டு பின்னாடியே வந்து அழுவுரா அம்மா அம்மான்ட்டு
அது எப்டி தெரிக்கலா அந்த கொழந்தைங்க நம்மக்கு நம்ம சாப்புடும் போதுதா அழுவு வாங்க அதுக்கடுத்து நம்ம எப்ப குளிக்க போறோமோ அப்பதா இந்த ரெண்டு விஷியம் வந் நம்மள செய்யவே விட மாட்டாங்க
ஆமாங்க நாம இல்லைங்க நம்ம வந்துட்டு எல்லா வேலையு செய்யும் போது எவ்ளோதான் வந்துட்டு சவுண்ட்டு கேட்டாலுமே கொழந்தைங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க நல்லா நம்ம ரிலாக்ஸா ஒரு நிமிஷம் போய் படுப்பாங்களா படுத்ததுமேதா கொழந்தைங்க வந்துட்டு டக்குனு ஒடனே முழிச்சுட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிருவாங்க
ஆம்மா எனக்குமே அந்த அனுபூலா து ஆனா ய பிள்ளைங்க இப்ப பெரிய பசங்களாய்ட்டாங்களா
ஆ உங்களுக்கு உங்களுக்கு எத்தன உங்களுக்கு உங்க உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க
எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பைய ஒரு பொண்ணு ஏ புள்ளைங்க பெரிய பசுங்க பைய நைன்த் படிக்கிறா பாப்பா ஃபிப்த்து அதனால கொஞ்ச வளந்துட்டாங்க அவுங்கவெ ய அவுங்ளே பாத்துக்குறாங்க
ஒ பைய என்ன படிக்கிறாங்க
நைன்த்து
கூல்லா போய் ஸ்கூல்ல இன்னக்
அ ஆ முடிஞ்சிது இன்னிக்கி இன்னிக்யா ரநாள் தா பள்ளி அதுனால பொய்ட்டு வந்துட்டாங்க வந்துட்டு இப் விள்யாட போய்ருக்காங்க
அதனால உங்களுக்கு ஒரு செவனோ ஒரு ஏழு மணி வரிக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கு அதுக்கப் பரந்தா நீங்க இரவுக்கான உணவு சமைப்
ஆமா உணவு இல்ல அவுங்ளு படிக் கில்லையா அதுக்கப்றோ உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் சொல்லி குடுக்கணு அது அப்டியேதா போய்ட்ருக்கு விடுமுறை விடுமுறை இருக்குதா ஆனா எப்டினா ஒர்க் கு வந்து அவ்ளோ குடுத்து அனுப்பிடுவாங்க அந்த ஹோம் ஒர்க்கு ஒரு நாள் லீவு் விட்டா அந்து ஃபோர் டேஸ்க்கான ஒர்க் அங்க இருக்குங்க
நம்ப நம்ப நெனைப்போம் சிஸ்டர் வந்துட்டு பாவோ நம்ம கொழந்தைங்க வந்து இவ்ளோ எழுதுறாங்ளே கஷ்டமா இருக்குன்னு நெனைப்போ அந்த ஒர்க்கு குடுக்கறனாலதா அவுங்க வந்து ஒரு எடத்துல அமைதியா உக்காந்து எழுத முடிது இல்லாட்டினா இங்கோட அங்கோட வெளிய போய் பிளே பண்ற அதபண்றேன்னு நம்மள வந்து டார்ச்சர் பண்ணிருவாங்க
ஆமா அது சின்ன பிள்ளைங்ளா இருக்கும்போது எழுத குடுப்பாங்க இவுங்க இப்ப எப்டி தெரிமா செய்றாங்க ப்ராஜெக்ட் குடுத்தறாங்க நல்ல பெரிய பெரிய வேலையா குடுத்தறாங்ளா அது கண்டிப்பா பெற்றோர்தா செய்யற மாதிரி இருக்கு எனக்குதா பயமா இருக்கு என்ன இப்பதான ஸ்டார்ட் பண்ணிரு க்காங்க அந்த அளவுக்கு குடுக்கல இதுக்கப் அப்றோம் பாருங்களே பெற்றோர்தா அதிகமா செய்வோமே இந்த அறிவியல் பாட த்துக்கு சரி கணக்குக்கு சரி இது மாரினா நெறயா குடுப்பாங்கங்க
அவுங்க வந்து என்னன்னா ஸ்கூல்ல இரு ஸ்கூல்ல இருக்க ஆசிரியர் வந்து இப்ப மாணவர்கள் மட்டு வந்து பயிற்சி பண்ணக் கூடாது வீட்ல வந்து அம்மாக்களு சேந்து அவங்களோட வந்து நல்லா உற்சாகமா இரு
ஆமா அதுதா ந ஆமா நமக்கு இருக்கற வேலைல இது வேற ஒரு வேலையா இருக்கு அதெலா முடிச்சுட்டு அத ப்ராஜெக்ட்டுக்கு அதுக்கு பொருள தேடி அலையறது அது ஒரு பெரிய தலவலி து அது என்னன்னா அவங்க சொல்லுங்க அததா தனியார் பள்ளி எல்லா அவங்களுடைய இதுவ காட்டுறதுக்காக அந்த மாரி ஒர்க் எல்லா குடுக்குறாங்க எங்க ஸ்கூல்ல நாங்க இந்த மாரி எல்லா செய்றோ அப்டிங்கிறதுக்காக அப்படி குடுக்கறது வேலைய
ஆமாங்க கரெக்ட்டான ஒரு செயல் ஆன வந்துட்டு ஆனா வந்து இப்ப இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற காலத்துல வந்து க அரசு அரசு பள்ளிகளிலுமே இந்த மாரி ஒரு அமைப்பு வந்து வந்துருச்சு
ம் ஆமா அரசு பள்ளிகள்லையுமே இந்த மாரி நறைய எல்லா குடுக்குறாங்க அதிகப்படியான இந்த என்ன சொல்றது பயிற்சி எல்லா செய்முறை எல்லாமே அதிகமா அது மாரி குடுக்குறாங்கதா
அதா அதாங்க
தனியார் பள்ளியோட அரசு பள்ளியே இப்ப பரவாயில்லைங்க ரொம்பவே நல்லா இருக்கு எல்லா கிளாஸ் ரூம்லயுமே வந்து இந்த ஸ்மார்ட் போர்டு அப்படினு வச்சுட்டாங்க அ அதுக்கப்பறோ எல்லா தனியார் பள்ளிக்கு மாரிதா இருக்கே கிட்டத்தட்ட அரசு
ஆம் ஆமாங்க இந்த இந்த வாரோ ஒரு தலைப்பு கூட பாருங்க நீ விஜய் டிவ நீ என்ான பரோராம்ல கூட இந்த பள்ளிகளை பத்திதான் வந்து கலந்துோசிக்கிற கலந்துோசிக்கிற நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்த நீங்க வேணும் அதை ட்ரை பாருங்க கொஞ்ச நாளைக்கு
நாளைக்குங்ளா
ஆ நாளைக்கு நீயான பரக்ராம் நீங்க விஜய்டிவில பா அப்டிங்களா
ஆமா நான் எப்பவுமே விஜய் டிவிதான் அதிகம் பாார்ப்பே இந்த ரெண்டு மாசோ தான் பாக்கல கொழந்தைங்க வீட்ல இருந்ததால
செரிங்க நீங்க நீங்க வந்து நாளைக்கு பாருங்க நாளைக்கு மதியோ வந்து தனியார் பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளோட சிட்டுவேஷன் எப்டி இருக்கு தனியார் பள்ளிகள வந்து இவ்வளவு வந்து கட்டணம் வசூலிக்கிறது எதனால அதனால பேரண்டோட மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்குங்கத பத்தி தான் சொல்றாங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி நீங்க வேணா கொஞ்சோ பாருங்க
நாளைக்கி பாக்கலா உண்மையில ஆனால் அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது கட்டணோ ரொம்ப அதிகங்க எப்டினா இப்ப எனக்கு இருக்க கூட போ ஒரு அனுபவோ இருக்கு அது எப்டின்னா குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை போட்டிருந்தாங்க
செரி செரிங்க
அதிகந்தா இந்த தொகை ஃபீஸ் கட்ட எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் பீஸ் கட் அங்க போறேன் அங்க போன அந்த டைம்ல வந்து இன்னு ஒரு ரெண்டாயரோ கூட கட்டுங்க அப்படிங்கற மாரி சொல் விட்றாங்க ஆனா யாருமே எதுவும் சொல்ல எல்லாருமே கட்டிட்டுதா வராங்க
ஆமா ஆமாங்க அது எப்படின்னாங்க வந்துட்டு இப்ப இப்ப இப்ப வந்து இப்ப வந்து ஒரு ஆசிரியர் மூலியமா நம்ப அவங்களோட உதவி மூலியமா நம்ப போய் அந்த பள்ளையை நம்ப தொடர்பு கொண்டு சேர்ந்தோம்ன அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் அவுங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுடுத்தர்றாங்க ஷேர் மாரி பங்கு மாரி அவுங்க வாங்கிக்கிறாங்ளா அந்த வந்து நம்ம கொடுக்கற கட்டணத்தல இருந்து அவுங்க வசூல் பண்ணிக்கிறாங்க
கண்டிப்பா
கண்டி
அந்த ஆசிரியருக்கு போகூ அப்டிங்கறீங்க
ஆ கண்டிப்பா போகூ இப்ப நம்ப வந்து இப்ப ஸ்கூல்லல்ல விடுமுறை விடுறாங்களங்க அது மே மாச ஃபுல்லா வந்து டீச் ஆசிரியர்கள்லா வந்து இது வந்து க கேன்வாஷுன் சொல்லி ஒரு புரோக்ராம் போறாங்க பாருங்க நம்ப வந்து இத்தன மாணவர்கள வந்து நம்ம வந்து மை இது வந்து அவங்ககிட்ட பே சி நல்லா வந்து அவங்க கிட்ட எடுத்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வந்து அந்த பள்ளிக்கு வந்து அழைத்து வர்றதா அவங்களோட அவங்களோட விடுமுறை நாட்களோட தொழிலாவே வெச்சிருக்காங்க தனியார் பள்ளிகளில
ஆமா ஐயோ தனியார் பள்ளி எல்லா கொடுமங்க பணிபுரியறதே வந்து அப்படியே புழிஞ்சு எடுத்துருவாங்க இந்த மே மாச நீங்க சொல்ற மாதிரிதா உண்ம தா அது இந்த மே மாத ஆனா அப்பயே பிள்ளைங்கள கூட்டி ஆள் சேக் கறதா வேலையே அந்த ஆசிரியர்களுடைய வேலையே அதுதா
அதே அதே அதே மாரி பாருங்க இப்ப இப் அதே மாரி பாருங்க இப்ப வந்து நம்ம புள்ள வந்து அஞ்சாம் வகுப்பு படிச்சதுன்னு சிக்ஸ்த்துக்கு வந்து வேறு ஸ்கூல் நம்ம வந்து சேக்கற இன்ட்ரஸ்ட் நமக்கு இருந்தாலுமே நம்ம போய் அந்த ஸ்கூல்ல போய் வந்துட்டு பிள்ளையோட டீசி குடுங்கன் சொன்னா தர மாட்டாங்க இங்கே நீங்க படிக்க வேண்டியதான எதுக்கு நீங்க டீசி கேக்குறீங்கன் சொல்லி நம்பள வந்து ரொம்ப வந்து வலுக்கட்டாயம் படுத்துவாங்க இந்த ஸ்கூல்ல விட்டு அனுப்புறதுக்கு விருப்போம் இல்ல ஒங்க பொண்ணு இங்க படிச்சாதா நல்லா இருக்கும் அப்டிங்கிற மாரி நம்மளயவே நம்
ஆம்மா அந்த மூள்ள செலவை செய்வாங்க ஆசிரியர்கள் ஆம்மா அது ஆஸ் அம்மா அதுக்கு ஆசிரியர்களுக்கே பயிற்சி கொடுப்பாங்கங்க
கண்டிப்பா கண்டிப்பா நிறைய அனுபவம் நிறைய நிறைய நடக்கும் இப்ப இருக்கற இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒன்லி வந்து சேவையா பண்றதுல்ல எஜுகேஷன் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கற்று கட்டண க்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க
கண்டிப்பா
ஓகேங்க சிஸ்டர் நமக்க நம க்காண அழைப்பு முடிந்துவிட்டது வேறொரு வேறொரு காலையில் நம்ம தொடர்பு கொள்ளலாம்
கண்டிப்பாக தோழி நன்றி
அப்ப நன்றிங்க